வணக்கம்
வாய்ஸ் கேக்க மாட்டேன்து
இல்ல கேக்குதுங்க சார் நீங்க பேசுங்க
ஹலோ
எனக்கு கே எனக்கு கேக்குதே நீங்க பேசுங்க
ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க டிஃபன் ஆச்சுங்களா
ஆ நீங்க சாப்டீங்களா
எங்களுக்கு ஆச்சு என்னா டிஃபன் சாப்டீங்கா
இன்னைக்கி பாத்தீங்கனா பொங்கல்ங்க
ம் ம்
பொங்கல் சாம்பார் அது என்ன டிஃபன் செஞ்சீங்க
நாங்க உப்புமா சாப்டோ தோழி
ரிங்க
இந்தாங்க எங்க எந்த ஊருக்கு கெளம்புறீங்க நீங்கோ
இன்னைக்கு எந்த ஊரும் கெளம்பலங்க பசங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க இருந்தாலு பாத்தீங்கன்னா அவுங்க டியூஷன் போனு அதனால எங்கேயு போற மாரி இல்ல செரி எக்ஸாம் வந்து இப்பதா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்களே என்னா
ஆமாமா
ஒன் மன்த்தா ஆயிட்டு இருக்கு அதுனால வந்து பசங்கள எங்கியு கூட்டு போற மாரி இல்ல இப்பத்துக்கு
ம் பசங்க ஸ் எப்டி இருக்குறாங்க
நல்லாருக்காங்க என்னா மதியானத்துக்கு சமையல் ப்ளான் பண்ணிருக்கீங்க
மதியத்துக்கு சாதொ சாம்பார் மாங்கா முருங்கக்கா போட்டு சாம்பார் செய்துட்டு ஆ வெண்டக்கா பொரியல் சாம்பார் பருப்பு வேக வச்சுட்டு அப்றோ கா பருப்பு கடஞ்சுட்டு காயெல்லா போட்டு
மறுபடியு குக்கர்லயே வெப்பீங்களா ஓ இல்ல இப்போ ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அது அந்த குண்டாலதா வெப்பாங்க பருப்புக்கு மட்டுந்தா குக்கர் யூஸ் பண்ணுவாங்க
ஆமா ஆமா
அந்த மாரி நீங்க ஏதா டிஃப்ரண்டா செய்ரிங்களான்னு கேக்குறே
இல்ல இல்ல குக்கர்லதா வப்போ அப்டியு வைப்போ
ம்
ம் இது ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக் போறதுனால டைம் ஆயிடுது இல்லிங்களா
ஆமாமாமா
அ அதுனால குக்கர்ல வச்சுரு
என்ன பண்றாங்க என்ன படிக்கிறாங்க
அ படிக்கிறாங்க பசங்கோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணோ ஆயிச்சு ம் ஒரு பொண்ணு படிக்கிறாங்க ரெண்டு பசங்க
சரி சரி சரிங்க
ம் உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க ம்
மூனு பசங்களு படுச்சுட்டுதா இருக்காங்க சின்ன சின்ன பசங்க
ம் பையே ஒரு பையே ரெண்டு பொண்ணுங்களா ம் என்னா என்னா படிக்கிறாங்க
பெரிய பையெ ஆறாவ்து படிக்குது ரெண்டாவது பையெ
ம் ம்
பையே வந்து பாத்தீங்கன்னா மூணாவது படிக்கிறா
ம்
மூணாவது பொண்ணு பொண்ணு வந்து ஒன்னாவது படிக்குது காலேலயே ட்யூஷ் ஆ ரெண்டு பேரு ஒரு ஸ்கூல் போறாங்க இந்த வர்ஷோ ம் சின் பெரிய பொண்ணு பாத்தீங்கன்னா ஆறாவது மாத்த வேண்டிதா இருந்தது ஏனா அவுங்ளே அவுங்க படிக்கிற ஸ்கூல்ல அஞ்சாது வரைக்கு மட்டுந்தா இருக்குது அதுனால ஆறாவதுக்கு வெளிய மாத்ர வேண்டியது இருந்தது இப்போ வெளிய மாத்திட்டு வெளிய போயிட்டு இருக்காங்க
சேரி சேரி ஒண்ணாவதுல இருந்து அஞ்சாவது வரைக் இல்ல இங்கியு அப்டிதா தோழு அன் ஆறாவதுல இருந்து டென்த் வரையு ஒரு
ம் டொல்த் வரயு இல்லெங்ளா
ஆ டென்த் வரயு இல்ல அ ஆ பன்னெண்டாவது வரயு இல்ல
இல்ல இவுங்க எங்க பொண்ணு சேத்துக்குற எடத்துல எல் கே ஜி லெர்ந்து பன்னெண்டாவ்து வரைக்கு இருக்குது நம்ப அ ஆறாவது இப்பதா அங்க சேத்தோ
ம் ம் ம் இந்த பக்கோல்லா பத்தாவதுல இருந்து டிகிரி வரலியு ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் டிகிரி வரலங் பத்தாவது
அதா டிப்ளம்மோ பண்ணிருப்பாங்க நெனைக்கிறே ஆமாங்களா ம் செரிங்க
அது என்னாச்சு
சொல்லுங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்காங்க ப பசங்க என்னா டிகிரி முடிச்சிருக்காங்க?
டபுள் டிகிரி முச்சிருக்குறாங்க ரெண்டு பேரு
என்னன்ன டிகிரி முடிச்சாங்க எப்டி படிச்சாங்க கடைசில
பி எஸ் சி பண்ணிருக்கறாங்க அப்றோ எம் சி ஏ
ஆ
பி எஸ் சி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம் சி ஏ கம்ப்ளீட் பண்ணிருக்கறாங்க ம் ஒரு பொண்ணு ஜாபு பாக்கறாங்க ஜாப்க்கு வெயிட்டிங் ஆம் ஆ
நானு பாத்துட்டுதான் இருக்கங்க எனக்கு வேல தேடிட்டு இருக்கன் நானு படிச்சிருக்கன் வேலதான் இன்னு கெடைக்கல தேடிட்டு இருக்கோ
ம்ஹும் என்ன படிச்சிருக்றீங்க நீங்க?
நா பி சி ஏ பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ஆல்ரெடி எனக்கு எச் ஆர் டிபார்ட்மெண்ட் ரெண்டு வருஷோ ரெண்டரை வருஷோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மூனு வருஷோ
ம்
தேடிட்டு இருக்கேன் இங்க வந்து கம்பெனி சைடுலதான் பாத்துட்டு இருக்கேன் இங்க கம்பெனி நெறையா இருக்கு
ம்
சேரி பாப்பா அ வெத்தல எடுத்தா போரமாறிதான் அதனால இப்ப பசங்க வெளில இருந்தாங்க இல்லைங்ளா இப்ப போன மாசோ எல்லா அதனால அப்டியே வீட்லயே இருந்தாச்சு போலா பொறுமையாவே அப்டின் சொல்லிட்டு இப்ப போணு இப்ப ஸ்கூல் போயிட்டாங்க அனால போயிணு
ம் அம்மா அப்பா எல்லா உங்களுக்கு என்ன
அம்மா அம்மா இருக்காங்க அப்பா இல்ல
ம் அண்ண தம்பிங்க
அண்ண தம்பிங்கள கூட இருக்காங்க அண்ணா இருக்காங்க தம்பி இல்ல எனக்கு அண்ணாங்க இருக்காங்க
ம்ஹும் ம் ம் அம்மா வீட்லே இருப்பாங்களா
இல்லங்க அம்மா வந்து தனியா இருக்காங்க
ம்
ஆ மாமியார் மாமனார் கூட இருக்கோ நாங்க
ம் ம்ம்
மாமியார் மாமனார் பசங்க வீட்டுக்காரு அந்த மாரி இந்த நாங்க தனியா ஜாயின் ஃபேமிலியா தனியா இருக்கோ
ம் ரைட்டு பெரிய சாமிக்கு தா
ஆமாங்க பெரிய ஃபேமிலி தா என்ன பண்றது எல்லாருமே வந்து சேந்து தானே இருக் இருக்கணு அப்பதா பசங்களுக்கு நல்லது நல்ல விஷய கத்து குடுப்பாங்க
ம் பெரியவங்க கூட இருந்தாதா பெரியவங்களு அவங்கள எப்டி மரியாதை கத் இப்ப கத்துக்கணு அப்டின்னுல்லா பசங்களுக்கு தெரியு
தெரியு கரெக்ட் அதனாலதா வந்து பசங்க எல்லா ஜாய்னா இருக்கிறோ
ம் ம் சரி
அதுதானே நல்லதுங்க நம்போ இப்ப எங்கயாவது போறோம் அவங்கதான் இருந்து நம்ப பசங்களை வேற வழி நடத்தணும்.
ஆமா வீட்ல இருப்பாங்க நம்மளுக்கு துணையா இருப்பாங்க பசங்காலா ம் பசங்களுக்கும் துணையா இருப்பாங்க எதுன்னா அவரு கஷ்டம் வந்தாலும் அவுங்க இருக்கிறாங்கன்ற அந்த தைரியம் இருக்கும்
தைரியம் இருக்கும் நமக்கே கூடே சேரி அவங்க இருக்காங்கன்ற தைரியம் இருக்கும்
ம் ம் ம் சேரிங்க எந்தெந்த ஊருக்கு போய்மிட்ட லீவ் விட்டா நீங்க
ஆமாங்க போகுங்க போகுங்க போறதில்ல இருக்கு ஆனாலும்
அ ம் ம் ம்
ம் ம் நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அவங்க திருப்பி வேற எங்காயாவது லீ விட்டா திருப்பி கேக் ஆரம்பச்சிட்றாங்க இப்ப இருக்கற பசங்க எங்க சைலண்டா இருக்காங்க சொல்லுங்க
ஆ அடம் தான் பண்றாங்க
ஆமா அதனால வந்து ஆ வெளிய கூ க்கு போய்ட்டா திருப்பி இங்க போலாம் அன்னிக்கு கூட்டிப் போனலா அங்கே கூட்டிப் போங்க இங்க கூட்டு போல அங்க கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து இது பண்ணிடுறாங்க அதனால சரி என்னத்துக்கு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே போறதில்லங்க வீடோட இருந்துறது.
ம் ம் ம் பசங்களுக்கு புக்ஸ்சு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா?
ஆ புக்கெலாம் வாங்கியாச்சுங்கா நோட்டு புக்கு இப்ப இவங்க படிக்கிற ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே குடுத்துட்டாங்க புக்கு ஷூ அதுக்கப்பறமா பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேகு, லஞ்ச் பேகு. எல்லாமே குடுத்துட்டாங்க
ம் ம்
ஒன்னு பிரச்சன இல்ல வாங்க வெளிய வாங்கற வேல இல்லாம போயிடுச்சு எங்களுக்கு எல்லாமே இவங்களே குடுத்ததுனால வெளியே வாங்குற வேலை இல்லாம போயிடுச்சு
உஹம்
நல்லா குடுத்திருக்காங்க நல்லா கம்மிய ஆயிடுச்சு அது நல்லா குடுத்துருக் போனனும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஆ குவாலிட்டியா இருக்கு ஆ பேக் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ சிக்ஸ்துங்கிறதுனால நிறைய புக் கொண்டு போறாங்க அதுக்கு ஏத்த மாரி நல்லா பேகுங்களும் வந்து பெருசா குடுத்துருக்காங்க
ம் யூனிபார்ம்லா
யூனிஃபார்ம் குடுத்துட்டாங்க நாங்க தெச்சுக்கிட்டோம் இவங்களுக்கு சிக்ஸ்த்துன்றனால ஆறாவது படிக்கிறதுனால பொம்பள பசங்களுக்கு பாத்தீங்கனா சுடிதாருதா அதனால சுடிதார் நம்மளே தச்சிக்கணும் மேலே வந்து ஒரு கோர்டு வரும்
ம்
கோட்டு தெச்சிக்கலாம் நம்ப
ஆமா ஆமா பசங்களுக்கு எல்லா ஸ்கூல்லுமே அப்டிதான் இருக்குது
இல்ல இப்ப எங்க சின்ன பசங்க படிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கோட் கிடையாது வெறும் ஃப்ராக் மாரி இருக்கும் அது.
ம் ம்
சின்னா பசங்க படிக்கிற ஸ்கூல்ல அவங்களுக்கு வெறும் ஃப்ராக் மாரி இருக்கும் ப்ப பையனுக்கு அ டிரௌசர் மாரி குடுத்துட்டு. அதுக்கப்பறோ அ டை கொடுத்துட்டு சட்ட இருக்குது.
ம் ம்
எங்க பெரிய பாப்பாக்கு மேல கோட்டல்லா இருக்கு
ம் ம் பெரிய பசங்ளுக்கு அப்டி
அந்த மாரி குட்த்துர்றாங்க ஆமா ஏன்னா அவங்கதான் பெரிய பசங்கன்றதுனால மேல கோட்டு இருந்தா தா கரெட்டா இருக்கு
ஆமா ஆமா
அந்த மாரி குட்த்துர்றாங்க அதுதா ஆனா பெஸ்ட் எனக்கு தெருஞ்சி
ஆமா கோட்டு கொடுக்கர்துனால தா பசங்க கொஞ்சோ அவுங்குளுக்கும் இதுவாருக்
இருக்கும் அவுங்குளுக்கும் கூட்டு இருக்கற்னால மேல
ம் ம்
அவுங்ளே எதாவது ஒரு திங்க்ஸ் வேண்ணா கூட அந்த பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க ஒரு கர்சிப் சொன்னா கூட மேல வெச்சுக்கற்துக்கு ஈஸியாருக்கும் இதே சுடிதர்ல பாக்கெட்ருந்துச்னா அது ஒரு மாரி கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல இதே கோட்ன ஃபிரண்ட்லே இருக்கர்துனால கோட்டோட பாக்கெட்டு ஈஸியாருக் க்கு அவுங்குளுக்கு ஏதோன்னு வெச்சுக்கற்துக்கு ஒரு பெண்ணு வைக்கர்துக் கூட அவுங்குளுக்கு டக்குன்னு அந்த ட்ரெ டக்குன்னு வெச்சுக்குறாங்க
ஆமா ஆமா ஈஜியார்க்குது
கு ஈஸியாருக்கும் அது
ம் அதுனால தா அப்டி குடுக்குறாங்க
ஆமா துப்பிடுவாங்க ஆமா இன்ன பண்றது இப்போ பசங்க வளர வளர அவுங்குளு அவுங்ளோட தேவைகளு வேற மாரி ஆய்டுச்சி இப்ப இல்ல எங்க ஸ்கூல்ல இப்புடிதா கேக்றாங்க எங்க ஸ்கூல்ல இந்த மாரிதா பண்றாங்க எங்க ஸ்கூல்ல ப்ரௌ ப்போ எல்லாத்துக்குமே அட்ட போட்டே ஆவுணும்ன்றாங்க இவ்ளோ. நாளா வந்து படிச்ச ஸ்கூல்ல வந்து எது அவுங்க வாங்கிப்பாங்ளோ அந்த நோட்டுக்கு மட்டு மெய்னா இருக்குணுன் சொல்வாங்க ஆனா எல்லாத்துக்கு இருக்குணூ மெய்னா அவுங்ககிட்ட குடுக்குற நோட்ல எல்லாத்துக்குமே அட்ட போட்டு குடுக்கணுன் சொல்வாங்க நம்ப எல்லா அட்ட போட்டு குடுத்தே ஆவணு கம்ப்பல்சரி பண்ணிட்டாங்க இப் எல்லாத்துக்குமே நீங்க அட்ட போட்டு தா
க்குமே அட்ட தா போட்டு பின் போட்டு குடுக்குணு
ஆமா அப்ப எல்லாம ஒரே நோட் புக் கூட கெட் அவுட் அவ்ளதா சொல்றாங்க வெளியப் போங்க எல்லா இன்று கரெக்ட்டா அட்ட போட்டு கொண்டு வாங்க நாளைக்கு இல்லன்னா என் க்ளாஸ் அட்டன் பண்ண கூடாது அப்படின்ற மாரியு சொல்லிடுறாங்க போல ம் இப்போ கொஞ்சோ ஸ்ட்ரிட் ஆய்டுச்சு ஆ பசங்களுக்கு இப்டிதா இருக்கணு இப்டித்தா பண்ணணு ம் இல்ல நாங்க படிக் க்கு மோதல்லா இப்புடிலாம் அட்டன்றதே வந்து போட் போட்டு ஞாபக இல்ல நாங்க படிக்குமோதல்லா
கோட் எல்லா இல்ல அப்ப யூனிஃபாமு இல்ல சாக்குக இல்ல
ஏ போர் ஷீட்டோட கவர்ல அட்டப் போட்ருக்கே எனக்கு நல்லா ஞாபக இருக்கு
ம் ம்
ஏ போர் ஷீட்டோட மேல கவர் வரும் பாத்திங்ளா அந்த ப்ளூ கலர் கவர் அதுலல்லா போட்ருக்கோ இப் இப்பருக்குறவங்க ப்ரவுன் சீட்டு போட்டேதா ஆவணு அப்டின்றா அவங்கள என்ன பண்றது பசங்க படிப்புக்காக தா ஓட்றோ எல்லாருமே குடுத்துதா ஆவணு படிப்பு கல்வி குடுத்தாதான அவுங்குளுக்கு அப்பதா அவுங்க பொம்பள பசங்களுக்கு மெய்னா கல்வி குடுத்தே ஆவணு செரி கேக்குறாங்களா செரி படிப்புக்காக தான கேக்றாங்க அப்டின்ஸ் சொல்லிட்டு கொஞ்சோ முயற்சி பண்ணி எல்லா பண்ணி குடுத்துர்றது அதுக்கு டிலேவு பண்றது இல்ல
ம் சமைக்கனுமா சமச்சிட்டீங்களா மதியானத்துக்கு
இன்னு இல்லைங்க செய்ணு இப்போ நாங்க டிஃபன் தா ஆச்சு சமையல் செய்ணு டிப்பனாச்சு கொழந்த இருக்கான் கொழந்தைய குளிக்க வச்சுட்டு கொழந்தைய தூங்க வைக்கணும் ஓக்கே ஆச்சி கொழந்தைய தூங்க வச்சுட்டு நா போய் இதா மதியோ சமைக்கணும் மதியம் சமச்சிட்டு கொஞ்சோ வேலருக்குது
செரி நன்றிங்க அடுத்த கால்ல கண்டிப்பா பாக்கலாம்
ஆ சரிங்க பாக்கலா